ஹலோ தோழி கேக்குதா ஓகே தோழி வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
நல்லார்க்கே சிஸ்டர் நீங்க
நானு நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா அம் ப்பாலா
ஆ நல்லா இருக்காங்க சிஸ்டர் ஆ சாப்டாச்சா ஆ சாப்ட்டாச்சு சிஸ்டர் நீங்க
நானு சாப்ட்டேமா சாப்ட்டுதா சரி ஓகே உனக்கு கால் பண்ணலா அப்பனடின் கால் பண்ணேஆக்சுவலா என்ன சாப்ட்டே நீ
ஆ எங்க வீட்ல இன்னிக்கு சாம்பார் சா
உம்
வெண்டைகா கூட்
உம் ம் ஓகேமா ஓகேமா நா வந்துட்டு கொஞ்சோ வெளியில போயிட்டு வந்த இன்னைக்கு வெளியி கூட்டிட்டு போனாங்க நா குழந்தைங்க எல்லாரு வெளியில போனோ இப்ப இங்க இங்க பக்கோ வந்துட்டு ஒரு பிரியாணி கட இருக்கு அங்க போனோ அங்கே நல்லாருக்கும் பிரியாணி சரி ஓகே சாப்பிட்டு பாக்கலா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் பிரியாணி தா சாப்பிடுவோ இன்னைக்கு எனக்கு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலா அப்படின்னு தோணுச்சு அதனால அதையு பார்த்த இப்போ ஒயிட் கலர்ல போட்றாங்க பாத்துருக்கீங்களா இப்ப வந்து கேரளா சைட் எல்லா பண்ணுவாங் வேல்ல ஆ ஒயட்டு் ஆ நிங்க ஸ்பைசியா இருந்துச்சுங்க ஒயிட் வந்து ஸ்பைசி இல்லாம இருக்கு ஆ காரசாரமா இருக்காது ஆனா இவங்க என்ன சேத்தாங்கன்னே தெர்ல கலர் மாறவே இல்ல ஒய்ட்டா போய் இருக்கு ஆனா கார சாரமா சரியான ருசி
ஆ ஆ இந்த ஆ இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆ
சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து ந நல்லாவே இருக்க சாப்ப சாப்டற மாதிரி இருக்கு சாதாவா சாப்படற மாதிரி இருக்கு ஆமா
க ஒரு கடைல அப்படிதா சாப்ட்ட சரி ஓகே எதார்த்தமா இங்கே எப்படி இருக்குனு தெரியாதுன்னு வாங்குவோ அப்படின்னு வாங்குனா ஒயிட் கலர்ல வந்துச்சு அத பாத்தோலியோ அச்சச்சோ இத வாங்கிட்டோமே எப்டி இருக்குனு தெரிலயே அப்டினு நெனைச்ச ஆனா சாப்ப தோல அவ்ளோ நல்லா இருந்துச்சு அதா இப்ப வந்துட்டு இந்த ஒயிட் கலர்ல பண்றது வந்துட்டு ஃபாரின்ல வந்துட்டு இந்த மாரிதா பண்ணுவாங்களா வெளிநாடுகள்ல வந்துட்டு இந்த மாறி ஒய்ட கலர்லதா இருக்குமா என்னோட நாத்தனார் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு ட்டு வெளிநாடு கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க கணவர் அங்கதா அவங்க இருந்தாங்க குழந்தைங்க எல்லா வெச்சுக்கிட்டு அப்ப அவங்க வந்து இது வாங்கி சா சாப்பிடுவதா சொல்லுவாங்க என்கிட்ட அங்க வந்து நம்ம சாப்பாடெல்லா அங்க கெடைக் க்கறது ரொம்ப ரேர்
ஆமா ஆமா அ ஏதாச்சு
நம்மளோட தமிழ்நாட்டுல உள்ளவங்க அப்ப அங்க கட அதே பேர்ல எல்லா வச்சிருப்பாங்களா ம் இப்ப இங்க எல்லா எல்லா ஊர்லயு எப்டி சரவண பவன் கையேந்தி பவன் சொல்றோல அந்த மாதிரி அங்கயு இருக்குமா அந்த பேர்ல உம் ஆனா ரொம்ப ரேரா இருக்குமா போய்க் கெ சாப்பாடு கெடைக்கறது போய் ஆனா வாங்கி சாப்பிடுவோ அப்டின்னு சொ சொல்லுவாங்க
உம் ஆனா இப்ப உள்ள அந்த சைடு உள்ள சாப்பாடு ஃபுல்லா நம்ம சைடு நல்லா கெடைக்கி அதையே நம்ம பழகிட்டோ அப்டி சாப்டவே
ஆமா சிஸ்டர் முன்ன முன்னாடிலா வந்துட்டு இந்த கூ புலு இதெல்லா வந்துட்டு கெடைக்காம இருந்துச்சு இப்ப அதுவும் கெடைக்குது ஆனா அத தவிர்த்து இப்ப வந்துட்டு இப்ப உள்ள ஜென்ரெஷன்ல கொழந்தைகள் என்ன சாப்டுறாங்க பீஸா பர்கர் இந்த மாதிரி போயிட்டாங்க அதுதா அந்த ஆமா ஆமா இப்பலா ஒரு ரோட்ல எப் எப்டியு பத்து கடையாது இருந்துருது அவ்ளோ கட ஃப்ரைட்ரைஸ் கடதா இருக்கு ஃபாஸ்டு ஃபுட்டு தா
ஆமா எங்க பாத்தாலுமே பாஸ்ட்ஃபுட்தா இல்லனா பானிபூரி கடைகள் நெற நெறையா இப் ஃபுல்லா பானிபூரி இல்லன்னா சின்னசின்ன சமோசா இந்தமாரி கடைகள் இல்லன்னா ஃப்ரைட்ரைஸ் கட நெறைய அதுலயுமேஸ் சம்பாதிக்றாங்ளா சிஸ்டர் ஒரு நாளைக்கி ஆ ஒரு ரைஸுக்கே நூறுவானா எப்டியோ பத்துரைஸ் போட் இதுலயே ஆயர்
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்ப எல்லாருவந்து இத விரும்ப ஆரம்பிச்சு சுட்டாங்கல்ல அதனால எல்லாரு விரும்பவும் அவங்களுக்கு சேல்ஸ் ஆகுது ஆனா அதிகமா சாப்டா உடம்புக்கு நல்லது இல்லேன்றது அது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சாப்புட்டா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் ஆமா
டேஸ்ட்டுக்குமட் டேஸ்ட்டுக்கு நெறையா சே ஜாஸ் ஊத்துறாங்க அந்த மாரி நெறைய உம்
எல்லா மசாலாவும் போட்றாங்க எக்கு எல்லா சேக்கவும் அது வந்துட்டு அவ்ளோ ருசியா இருக்கு இன்னொன்னு இப்ப பாத்தீங்களா இப்ப வந்துட்டு கடைகள் எல்லாமே வந்து அந்த காலத்துல நம்ம பொட்டி கடையெல்லாம் எப்டி இருந்துச்சு இப்ப ஒவ்வொரு கடையு எந்த மாதிரி வருது பாத்தீங்களா எல்லாருமே வந் வெளிநாடுகள்ல எப்படி இருக் கொமா அந்த லெவல்க்கு இப்ப வந்து அந்த கடைகள வந்துட்டு திறக் க்கறாங்க
ஆமா உம் ஆனா இப்போ நா டிவில ஒரு நிகழ்ச்சில பாத்தேன் சிஸ்டர் எப்டின்னா மத்த நாடுகள் சைடு்ல எட் எப்டினா நம்ம வெள்ளற வெள்ள சாதோ சாப் பட்றோல அது கூட காய்கறிகள் வந்து பச்சையா வச்சு சாப்பிட்றாங்க அதாவது ஆஹ் நம்மள் இது ஒரு நாளைக்கு என்னெல்லாம் தேவையோ புரோட்டீன் என்னது ஆஹ் ஆஹ் அப்டியே சாப்பட்றாங்க ஆனா நம்ம அப்டி இல்லேல்ல அவங்க நம்மள பாத்து கத்துக்குட்டாங்க நம்ம வந்து இது அவங்கள அவங்க யூஸ் பண்ண சாஸ்சு இதெல்லாம்
அதெல்லா நம்ம அதுதா அதுதா அது அதுதா விரும் இப்போ நெறைய பேரு அப்டியே வெளிநாடுல உள்ள கடைய அதே பேர்ல மலேஷியா அப்டின் போட்டு ஒரு கடைல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க சிஸ் சார் அப்டியே மலேஷியால என்ன சாப்பாடு கெடைக்குமோ அந்த சாப்பாடெல்லாமே அந்த கடைல கெடைக்கு அங்கிருந்து இறக்குமதி அந்த மாரி வந்துருச்சிப்போ
ஆஹ் அதுவும் கொரியன் கல்ச்சர் நெறையா வந்துருச்சு சிஸ் சரி இப்போல்லா சாப்பாடுமே நெறைய வந்துருச்சு நம்ம கொஞ்ச நாளைக் முன்னாடியெல்லா பாத்தீங்கன்னா வெறும் நூடுல்ஸ் மட்டுந்தா இருந்துச்சு ஜி இப்பப் அப்டி இல்ல எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க சாஸ்ல இருந்து நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ்ஸு எல்லாமே வந்துட்டு இன்னொரு உம் உம் இன்னொரு ஒரு இதுல பாத்திருந்தேன் என்னன்னா அஹ் இப்போல்லா நம்ம பிளாஸ்டிக் நெறைய யூஸ் பண்றோ நம்ம செய்து ஏதோ வாங்கினாலுமெ கிளாஸ்
பிளாஸ்டிக் தா ஆமா இன்னொன்னு இப்ப ஹோட்டல்ல வந்துட்டு நமக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்கனாலு அந்த உள்ளே கூட இப்போ எல வைக்கிறதில்ல அந்த பிளாஸ்டிக் இது வைக்கிறாங்க இன்னொன்னு கட்டுற அந்த பையி கூடா பிளாக்
பிளாஸ்டிக் தா ஆனா அந்த நாட்டு எப்படினா நம்ம யூஸ் பண்ண வாழை இலையில அவங்க வைக்கிறாங்க பார்சல் பண்ணி குடு ஒரு கிப்ட் ஃபுட் பாக்ஸ் மாரி அதவே பார்ஸ்
பார்சல் பண்ணி குடுக்குறாங்க ஆமா நானு சமூக வலைதளத்துல பாத்தே அந்த மாதிரி இப்ப நெறைய கல்ச்சர் அங்க வந்துருச்சு வாழைஇலையிலேயே அவ்வளோ அழகழகா பண்ணி அந்த இது மாதிரி பண்ணி அதுல சாப்ப மடிச்சு அவ்ளோ நீட்டா குடுக்கறாங்க
ஆனா வாழையிலையிலெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது ஒடம்புக்கு டெய்லி வாழையிலைலெல்லாம் சாப்
ஆமா இப்ப அதத்தான் இப்போ ஒரு ட்ரெண்டிங்கா கொண்டுட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா பொரட்டாவ வந்து கிளி பொரட்டான்னு சொ ஈ வாழ இலையில வச்சு ஆலைய இலையோடு சேத்து அது பண்றாங்க அதே மாரி இந்த மீன் பொளிச்சது அந்த கேரளா சைடு ஸ்பெஷலான அந் மீன வந்து இந்த மாரி பண்றாங்க வாழ எலயில வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்குறாங்க
கொஞ்ச நாளைக்கு வந்து மத்த நாடுகளோட சாப்பாட சாப்ட்டுட்ருந்தோ இப்ப மறுபடியு நம்மளோட சாப்பாடே சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நெறைய பேர் தேடி தேடி
ஆமா ஆமா இப்போ நெறைய நெறைய வந்துட்டு கேள்விறகு கம்பு அ எல்லா ராகிய எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சு ஆமப்பா திணை எல்லாமே சாப்புடுறாங்க எல்லாருமே இப்ப இப்ப மள்ளிகை கடைகள்ல வந்து இந்த இந்த பொருட் பொருட்கள்லா வந்து மளிகை கடைகள்ல வந்து மிக கம்மியா தா வந்துட்டு சேல்ஸ் ஆகும் இப்ப வந்துட்டு அதிகமா எல்லாரு மே வாங்கி சாப்புட்றாங்க முன்னாடி வந்துட்டு இந்த சுகர் பேஷன்ட்டு சர்க்கரை வியாதி உள்ளவுங்க ரத்தழுத்த வியாதி உள்ளவுங்க இவுங்க மட்டும் தா வாங்கி சாப்புட்டுட்டு இருந்தாங்க இப்ப வந்துட்டு எல்லாருமே நார்மலா இந்த மாரி எல்லா சேத்துக்கணு தானிய வகைகள் சேத்துக்கணும்னு எல்லாமே வாங்கிறாங்க
உம் அஹ் எல்லாமே இந்த சோளோ அஹ் கம்பு எல்லாமே சேத்து சத்துமாவா அரச்சு வச்சுக்கிறாங்க இப் இப்போலா சாப்பிட தா மாட்டி க்கொண்டு சத்துமாவா அரைச்சு டெய்லி காச்சி குடிக்
ஆமா அப்டி அப்டிதா நா நாங்க வந்து சத் சத்து மாவு வந்துட்டு அதாவது சத்துமாவு வந்து பெணஞ்சு சாப்பிட்ருக்கோம் இல்லைன்னா பால்ல ஆத்தி ஆ டீயோடா ஆத்தி அப்டியே குடிச்சிருவே ப்போம் எங்க காலத்துல ஒருத்தவுங்க அப்டிதா ம் ஆஹ் எங்க வீட்டு கீழ இருந்தாங்க குடியிருந்தாங்க அவுங்க அப்போ வந்துட்டு ஏதோ என்னமோ வேணும்னு சொல்லி கேக்குறதுக்காக போனே அவுங்க கிட்ட அப்போ வா உள்ளவான்னு சொல்லி கூப்டு குடுத்தாங்க கூழ் மாரி குடுத்தாங்க அந்த மாரி தா சத் சத்து மாவ அரைச்சி எல்லாமே போட்டு அரைச்சு எங்க அம்மா குடுத்துருக்காங்க அது கிண்டி கால்ல கால்ல குடிச்சிட்டு போவே வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அப்டின்னு சொன்னாங்க அந்த அக்கா சேரி குடிக்கவும் எனக்கும் குடுத் ஒருத்தங்க ஒருத்தருக்கு குடிக்கலன்னா நம்ம என்ன பண்ண என்ன நெனைப்போம் உப்பு போடுக் கிண்டிருப்பாங்க அப்டின்னு குடிச்சா ஒரே இனிப்பு அவுங்க இனிப்பா கின்ட்றாங்க அத கொஞ்சோ அதுல நாட்டு சக்கரை ஆன் நாட்டு எனக் தெரியாது இந்த மாரிலாம் நாங்க பண்ணதுல்ல நாட்டு சக்கர போட்டு கிண்டி குடிக்கிறாங்க அத
அது சூப்பரா இருக்கும் சிஸ் ஸ்டர் நாட்டு சக் சீனி போடக்கூடாது ப்ச் ஏன்னா சீனி போட்டா சத்துருக்காது அதனால நாட்டு சக்கர இல்லன்னா கருப் ப்பட்டி இருக்குல அது அதுவும் சேத்து காச்சி தருவாங்க இப்போ வந்து நாங்க என்ன ஆனா அந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குல்ல
ஆமா
அதுல வந்து கஞ்சிய வச்சு சாப்ட்டு பாருங்க சூப்
எனக் ரொம்ப புடிக்கு என் பொண்ணுக்கு என் பொண்ணு வந்து ச பல்லு மொளைச்ச து சாப்ட ஆரம்பிச்சதுலிருந்து விரும்பி சாப்ட ஒரு பொருள் கவுனியரிசி இன்னமு விட மாட்டா ஆனா எந்த கொழந்தைங்க சாப்ட சாப்ட மாட்டாங்க லைட்டா கசப்புத்தன்ம இருக்கும்னு ஆனா ஏ பொண்ணு வந்து கவுனியரசி என்ன ரொம்ப விரும்பி சாப் சாப்டுவாங்க நாங்க என்ன பண்ணுவோ அப்டி பொங்கல் செ அந்த மாதிரி அதுல நாட்டுசக்கர நாட்டுசக்கர போடுறது இல்லன்னா வெல்லம் போடுவே போட்டுட்டு ஆமா தே அ தேங்கா திருவி போட்டு நெய் ஊத்தி அப்டியே கிண்டி குடுப்பே
ஆஹ் உம் நாங்க இப்பல்லா இப்பலா கொஞ்ச நாளா தா அந்த கருப்பு கவுனில வந்து கஞ்சி மாரி செஞ்சி சாப்பி
உம் சாப்டுங்க ஒடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த கவுனி அரிசி என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த காலத்துல வந்துட்டு ராஜா மட்டு டு தான் அந்த கவுனிஅரிசி சாப்புட்னு ராஜாவ தவுத்து வேற யாராவது ஒரு ஒருத்தவங்க மக்கள் அந்த கவுனிஅரிசி சாப்டா அவுங்கள கொண்டு போய் சிறையில் அடச்சிருவாங்க அப்பனா அந்த க கவுனியரிசில எவ்ளோ சத்து இருக்கும்னு யோஷ்ச்சி பாருங்க ராஜா மட்டும் தா சாப் ம் அந்த காலத்ல எதுக்கு சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு அதுல அவ்ளோ
சத்து இருக்கு உம் உம் இப்போதா நம்மல்லா தேடி தெரி இது சாப்ட்டா நல்லது நம்ம பாக்குறோ நெறைய சமூக வலைதளங்கள்ள பாக்குறோ இதெல்லா நல்லது அப்ப சாப்டுவோன்ட்டு அதே மாரி இப்போ வந்து சங்குப்பூல டீ அந்த மாரிலா குடிச் ச்சிருக்கீங்களா
ஆ நா குடிச்சதில்ல ஆனா நா நறைய பாத்திருக்கே நா நீங்க சொல்ற மாரி சமூக வலைத்தள சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு நெறையவே பாத்திருக்கே
அந்த மாரி இருக்கு இப்ப நெறய பேர் சா அதுவே
சாதம் செய்யறாங்க ஆஹ் சங்குப்பூல தயிர் சாதத்தோடு சங்குபூ மிக்ஸ் பண்றாங்க நா பாத் தே இப்பதா அது செய்யறாங்க நறைய பண்றாங்க
வெத்தலைல பண்றாங்க வெத்தலையில கூட சாதமண்
ஆமா வெத்தலையில பண்றாங்க ஆமா பூண்டு வெத்தல சேத்து சாதம் ஆமா நறைய நானு பாத்தேன் நம்மளும் செய் செய்வோம் ட்ரை பண்ணி பாப்போம் வீட்ல இதெல்லாம்
ஆமாங்க சிஸ்டர் ஆமாங்க சிஸ்டர் சரிங்க சிஸ்
பாருங்க ஆஹ் அப்புற பேசுண உங்களோட பேசினதுல மிக்க மகிழ்ச்சி சிஸ்டர் பாய் ம் பாய்